சாரி பேச பேச தட்டிருச்சு
வா
ஓகே அதுதான்ச்சு இது என்ன நாய் போற சாக பூன்ஸ் பார்க்கணும்னா கூட நம்ம வந்துட்டு வெயிட் பன்னீர் ஸ்கூல் முடிச்சு ஓடி வந்த உக்காந்து அப்படி பார்ப்போம் அந்த டியூஷன் போற டைம்க்குள்ளே பார்த்து முடிச்சுட்டு போணும்
டியூஷனுக்கு சாப்பிட ஆனாலும் நம்ம எல்லா வேலை முடிக்காம கூட அத பாத்து ஆர்வமா பாத்து எல்லா வேலையும் முடிச்சோம் இப்ப இருக்கிற குழந்தைங்கெல்லாம் சுத்தமாவே ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லே அவங்கள பத்தி எல்லாம்
அவங்களுக்கெல்லாம் அந்த டைம் பத்தியே தெரியல எவ்வளவு என்ஜாய்பிளா இருக்கும்
இப்ப இப்ப வந்து நாலஞ்சு பேர் மீட் நடுஃபோன் பாக்குறாங்க வெள்இந்த ஃபிரீ அந்த மாதிரி கேம் எல்லாம் விளையாடுறாங்க நம்ம சின்ன வயசுல இந்த கல்லு வச்சு பேப்பரை வச்சு எத் கழிச்சா கூட நம்ம எல்லாம் விளையாடுவோம்
எதுவா இருந்தாலும் விளையாடு ஏன் இப்ப ரோட்லேய நம எ எத்தனை டைம் பொம்பரம் விட்டு விளையாண்டுருப்போம் இப்போ என்னோட ஹஸ்பண்டோட தம்பி வந்துட்டு அவங்க சித்தப்பா பைய என்கிட்ட பொம்பரம் வேணும்னு ரொம்ப அடம் புடிச்சான் ந ஆக்ச்சுவலி இங்க இருக்கிற லோக் ஸாப்ஸ் ஃபுல்லாத்திலயும் போய் பார்த்தேன் எங்கேயமே பொம்பரமே இல்லை
இப்ப அதுதான் அப்படித்தான் சொல்றாங்க நம்ம நம்ம காலத்துல வாங்கின விளையாடு இந்த பொருள்களு இந்த சாக்லேட்டு் அதெல்லாம் இப்ப போய் கேட்டேன் இதெல்லாம் யாருமே வாங்குறது அத இல்லமா நான் அப்படியே சொல்றாங்க
அவங்க அதனால சேரி இது பண்றதே கிடையாது இப்போ நான்தா சரியல அந்த பொம்பர வாங்கறதுக்கு அவ்வளவு நேரம் நாங்க தேடு தேடுன்னு தேடனோம்
நானும் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன் லைக் இந்த பொம்பர ஃபேக்டரி இருக்கும்ல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப எங்க ப்ரொடக்ஷன் வந்து நாங்க பாதி பாதி கம்மி பண்ணிட்டோம் யாருமே வாங்குறதே இல்ல அதனால எங்களுக்கு வேலையும் போயிருச்சு இந்த ஃபோன்னால
ஓகே அவங்க நிறையா உங்க அந்த மாதிரி நரி இது க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்ப நான் சின்ன வயசுல இருக்கும்போதுலாம் அந்த ஜவ்வு மிட்டாயன்னு சொல்லி எடுத்து வருவாங்க ல்ல அவங்க வந்துட்டு எடுத்துட்டே வருவாங்க இப்பல்லாம் ஏதோ ஃபங்ஸன்ஸ்ல பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ் போனா அங்க வச்சிருக்காங்க. என்னன்னா இது கூட கெடெக்காத பொருள் ஆய்டுச்சா அப்டி இருக்கு எனக்கு
அப்பல்லா ஸ்கூலுக்கு முன்னாடி கூட நிப்பாங்க. இப்பெல்லா யாருமே நிக்கறதே இல்ல. குட்டி குட்டி வாட்ச் அது இதுன் நெறையாவே செஞ்சு குடுப்பாங்க.
அத விட என்ன ஹைலைட்னா இந்த பஞ்சுமிட்டாய்லா ஸ்கூல் வாசல்ல எப் பொடி விப்பாங்க. இப்ப கேட்டா இல்ல பேன் பண்ணிட்டாங்க விக்கக் கூடாது. ஏன்னா நாங்கல்லா பஞ்சு மிட்டாய் சாப்ட்டு உயிரோடதான்டா இருக்
அதா அதுவு இப்ப வந்து பேரண்ட்ஸ் என்னன்னா அவ்ளோக்கா ஸ்வீட் குடுக்க வேண்டா. இவ்ளோ கிட்டத்தில இருந்து அது இதாயிரும் இதாயிரும்னு சொல்வாங்க.
நம்ம எதுவுமே சாப்பிடாமயா இருந்தோ.
குடுத்தத வாங்கி சாப்பிட்டோ. யார் வாங்கி கொடுத்தாலும் பக்கத் து வீட்ல சொந்தக்காரங்கக்குள்ள சந்துல சுத்தி சுத்தி தா நமக்கெல்லா சாப்ட்டே
எங்க வீட்ல எல்லா ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்கன் னா இந்த இது என் இப்ப என்ன என்னன்னா இப்ப வெளையாடப் போறோ இப்ப லீவ் விட்டாங்க அப்டின்னா டெய்லி ஒவ்வொருத்தவங்க வீட்ல விளையாட்வோ. ஒரு வீக் வந்துட் அப்டி பிளான் பண்ணிப்போ. எல்லாருமே பிளான் பண்ணிப்போ. அந்த ஏரியால இருக்ற குட்டிஸ் நாங்க வெளையாட்ற குட்டிஸ் எல்லாரு பிளான் பண்ணிட் ஸோ ஒவ்வொருத்தங்க வீட்ல ஒவ்வொரு நாள் போய் வெளையாண்ட் அவங்க மம்மீஸ் வந்துட் பண்ணி தருவாங்க அந்தன்னிக்கி அங்க தா சாப்ட்வோ. ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹாப் டே அங்கதா இருப்போ. அதுக்கப்றம் ஈவினிங் போலதா வீட்டுக்கே வருவோ
அதெல்லா சூப்பரா இருக்கூ
ஸோ அவங்ளும் நம்ம வீட் மம்மிஸும் எதுவு சொல்ல மாட்டாங்க. சரி ஓகே எதித்த வீட் வீட்ல தா இருக்கீங்க போங்க. ஸோ எங்க வீட்க்கு வரும்போது நாங்க சொல்லுவோ. இதெல்லா பண்ணி குடுக்கணு மாம்மி இதெல்லா பண்ணலா அப்டின் சொல்லி நாங்களும் ஹெல்ப் பண்ணுவோ. எங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்ட்ணு அப்டின் சொல்லி நாங் லு உக்காந்து ஹெல்ப் பண்ணி எல்லா பண்ணுவோ. இப்பல்லா அது கெடெயவே கெடெயாது. இன்னு எல்லாரு வராங்ளா ஸ்விக்கில ஆர்டரு போடுங்க. ஜொமேட்டோல ஆர்டர் போடுங்கன்ற
இப்ப இருக்கிற குழந்தைங்கவீங்களா மம்மி பீஸா வாங்கி தரீங்களா ஆர்டர் போட்டறீங்களா என் ஃரெண்ட்ஸ் வீட்டுக்கு வராங்க அப்படி சொல்லுவாங்க நான் எங்க சந்தல நாங்க எப்படி பண்ணுவோன்னா எல்லாரும் விளையாடும் போது எல்லாரும் வீட்டு வாசலயும் எடுத்து வச்சிருவாங்க அவங்க அம்மாவே நீங்க விளையாடுறீங்கன்னா விளையாடுங்க சாப்பிடுறீமா சாப்போம் நாங்க சாப்பிடவே மாட்டோம் ஃபுல்டே இந்த சி ஐ டி அது இதுன்னு முழு ஏரியாலயே விளையாடுவோம்
உ
எங்க வீட்டு எல்லாம் வீட்டுல இருந்து வெளியே வந்து வரியா சாப்ப
ஐயோ அவங்க எப்படி திட்டுவாங்க ரோடல ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளாம் அந்த டைந்தில் சண்டை போட்டுட்டாலும் நம்ம அம்மா அப்பா வந்துட்டு எதுவுமே கேட்க மாட்டாங்க ஆக்சுவலி அடிக்கிற அளவுக்கு சண்ட போட்டு போனாங்கல்லாம் சோ அவங்க வந்துட்டு இது உங்க பிரச்சனை நீங்க பார்த்து ங்க நீங்க பேசினா பேசுங்க பேசாட்டி போங்க அப்படின்னு விட்டுருவாங்க நம்ம ஒரு ரெண்டு நாள் பேசாம இருப்போம் மூணாவது நாள் நம்ம நாள் இருக்கு இருக்க முடியாது சோ நம்மளு பேசிருவோ இப்ப இருக்கிற பேரன்ட்ஸ் என் என்ன பண்றாங்கன்னா என்ன உ பொண்ணு இப்படி பேசுறா அப்டின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே போயிருது ஃப்ரெண்ட்ஷிப்னா வந்து எடுக்க தானே செய்யு
இப்ப இருக்கிற பேரன்ட்ஸ் அப்டிதா ஆஃபன் எது சொன்னாலு ஒஃபன்சிவா எடுக்கிறாங்க நம்ம எல்லா வெளையாண்டு அடிச்சு புடிச்சு ஒரு ரெண்டு நாள் டூ போய் டூ சொல்லிட்டு தெரியுமாடி அவ எண்ட்ட இப்படி பேசிட்டா நம்ம பேசுறதே இல்லன் சொல்லி ரெண்டு நாள்ள திருப்பி சேந்துருவோ
இப்ப இருக்கறவங்க எல்லா அப்படி கெடையவே கெடையாது பேரண்ட்ஸே அந்த ஒரு வெஞ்சன்ஸ் வச்சு உட்றாங்க நீ இவன்ட்ட பேச கூடாது ப்படி பண்ணக்க கூடாது ஈவன் தோ நம்மளுக் பேசணுன் தோணுச்சுனா கூட அவங்க அப்படி சொல்லுபோ நம்ம போய் பேச முடியாது இப்ப நம்ம கோனப்பா இரு க்கிறனால நம்ம அவங்க சொன்னா ளு அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ அ ப்ளீஸ் வி ஹாவ் எ கான்வர்சேஷன் பட் அந்த ஏஜ்ல இருக்கும் போது தேவலாம ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கு இல்லையா
ஆமா அது அவங்க சின்ன கொழந்தைங்க நம்ம சொல்லிக் கொடுக்குறதுதா அவங்களுக்கு புரியு பேசாதன்னா அவங்க கண்டிப்பா பேச மாட்டாங்க
ஐயோ நம்ம ஸ்கூல் படிக்கும்போதெல்லா எப்படி அடிப்பாங்க என் டியூஷன் மிஸ் எல்லா ஸ்டீல் ஸ்கேல் வச்சு அடிப்பாங்க எங்க அம்மா வந்து சொல்லிட்டு போவாங்க அவ ரொம்ப சேட்ட பண்றா பாத்துக்கோங்க இன்னொரு நாளடி சேத்து அடிச்சுட்டு போங்கன் சொ
அப்படிதா சொல்லுவாங்க எங்க இதுலெல்லா இந்த
நீங்க துக் கடிக்கிறீங்க
அப்படின்னு பேசுறாங்க இந்த என் சி சி கட் ட்டல்லா வருல்ல அத வச்செல்லா அடிப்பாங்க போலா
ஐயோ ஸ்கூல்ல எல்லா பயங்கரமா அடிப்பாங்க காத புடிச்சுலா திருகுவாங்க ஆக்சுவலி அதெல்லா ப யங்கர நைட் மேரா இருக்கு இருந்தாலு கூட
பண்ண வச்சிருக்காங்க
ஆஹ் எத்தன டைம் நீல் டவுன் பண்ணிருப்போ வெளிய நிப்போ ஆக்சுவலி ஒரு டீச்சர் வந்துட்டு காரிடோர்ல வாக் பண்ணி வராங்கன்னா கூட நம்ம எந்திருச்சு நின்னு அவுங்களுக்கு விஷ் பண்ணுவோம் ஈவன் தோ நம்ம கீழ உட்கான்ட்ருந்தாலோ இல்ல என்னப் பண்ணாலோ இப்போ ஒரு டீச்சர்ஸ வந் து அவங்க நடந்து வரும் போதே ஒரு கமெண்ட் பஸ்
அட போடி இவளானு அப்படி பேசுறாங் க
ஆஹ் ஒரு ரெஸ்பெக்ட் குடுக்கணு டீச்சர்ஸ் அவுங்க அப்படின்ற ஒரு இதுவே கெடையாது நம்ம இருக்கும் போதெல்லா ஈவன் தோ அந்த மிஸ் யாருன் கூட நம்மளுக் தெரியாது பக்கத்து கிளாஸ் டீச்சரா இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம எந்திரிச்சு விஷ்
நம்ம வெளிய எங்கேயோ போய் பாத்தா கூட நம்ம ஓடி போய் வந்து அவங்கள
பேசுவோ ஆ மேம் நாங்க இன்னி இங்க வந்துருக்கோ அப்டீன் பேசுவோ வெளிய பாத்துட்டு இப்ப டீச்சர்ஸ் கேட்டா கூட ஸ்கூல்ல தான அவுங்க ஸ்டூடெண்ட்டுன்றத ஈஸியா சொல்றாங்க
அதுதா இப்ப இருக்குற இந்த ஜென்ரேஷன் ரொம்பவே மாறிருச்சு
ஐயோ நம்மல்லா எவ்ளோ பயப்படுவோ ஒரு ஹோம் வொக் முடிக்கெலன்னா எப்டி பயந்துட்டு அழுதுட்டெல்லா உக்காருவ நானு ஏதாச்சி மறந்துட்ட ஹோம் ஒர்க் பண்ல அதுவு இந்த டெஸ்ட்டு பேப்பர்ல சைன் வாங்க மறந்துட்டால்லா வாய்ப்பே இல்ல
அது இல்லாம நம்மளுக்கு வந்து மேப் அதெல்லா வாங் சொல்லும் போது நைட்டு நம்மளுக்கு பத்து மணிக் ஞாபகொ வரு அப்றொ சொன்னா கடையு இருக்கா
பாங்க இன்னேரத்துக்தா ஒனக் ஞாபொ வருமா புடிக்குமா ஆச்சுலி எங்க ஸ்கூல்க்கு வாசல்லயே வந் ட்டு ஒரு கட இருக்கு சோ அதுனால வந்துட்டு அங்க போய் வாங்கிருவோ ஆ சில டைம் அங்க போம்போ து ஊரே வாங்கிற் காது அந்தன்னக் வாங்வோ நம்ம போய் கேட்டா இல்லைன்ருவாங்க
ஆமா எங்க ஸ்கூல்ல அப்படி இல்ல எனக்கு ஒரு சில நேர அப்படிதா நைட்டு நாப வரு காலைல எங்க வீட்டு பக்கத்துலயே அவ்ளாக்கா கடை இருக்காது அப்ப எனக்கு காலைல ஒரு சில நேர அனுப்பி விட்ருவாங்க ஸ்கூல்ல உக்காந்து நாம எல்லாரு அழுதுட்ருப்பாய் யோ நா கொண்டு வர்லயே மிஸ் அடிப்பாங்கன் அந்த பயத்துல இப்ப இருக்கிறது பிளிங்க் இட் பண்ணா பத்து நிமிஷத்துல வீட்லயே வந்து குடுத்
எதுக்கு இவ்வள டென்ஷன் ஆறிங்கன் வேற கேக்கறாங்க அதுதா கொஞ்ச ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு
நம்மளா ஒரு ஒருவா மேப்புக்கே உக்காந்து அந்த டைம் அப்படி அழு
ஆ அந்த ஒர்ருவாய்க்கே வந்து ட்டு திட்டுவாங்க இப்ப அந்த மேப் புன்ட்டு இந்த எனக்கு நல்லா ஞாபக இருக்கு இந்த நார்மல் பேப்பர்ல வர மேப் வந்து ட்டு ஒன் ருபி வரு அதுலயே வந்துட்டு அந்த கீழ அந்த ஓஷன்ஸ் வந்துட்டு ப்ளூ கலர்ல கலராயி வரு தெரிமா
ஆமா
டூ ருப்பீஸு அந் ந்த மேப் கேக்கற்து ஒர் ருவா மேப்பே உங்களுக்கு போது அதுல எழுதுங்கன்னுவாங்க
ப்டிதா சொல்லுவாங்க நீங்க ஒருவா மேப் ஃபஸ்ட்டு நீட்டா பண்ணுங்க அப்றொ அத வாய்ங்
ஆ அதுக்கப்றொ ரெண் ருவா மேப் வாங்கி நீங்க இது பண்ணுங்க எக்ஸாம்ஸ்க்கு ரெண்ருவா மேப் வாங்கி எழுது நார்மல் இதுக்கெல்லா ஒருவா மேப் போது அது அந்த ஃபெவிஸ்டிக் எல்லா வாங் மறந் திட்டு ஸ்கூல் லன்ச் பாத்சேந்து சாதோ எடுத்து ஒத்தி எத்தன என்ன பண்ணிருக்கோ
கம் எல்லா எடுத்து நம்ம கைல ஒட்டி ஒட்டி அந்த நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து வெளையாடுவோ
அதல்லா இவுங்கை என்னன்னு கூட தெரியாது கேட்டா இப்ப கிரிஞ்சின்ணுருவாங்க நம்மளைய
கம்மு வச்சு விளையாட்றீங்க அத வெச்சு நீட்டா ஒட்ட வேண்டியது தானன் சொல்லுவாங்க நம்மல்லா கை முழுசா ஒட்டி ஒட்டி வெள்யாடுவோ
அ அவங்கள்க்கு இந்த எண்ட்டர்டயின்மண்டே கடையில நாங் என்ன பண்ணுவோன்னா கையில வந்ட்டு ஃபுல்லா கம் போட்டுட்டு எல்லார் பேரு எழுதிடுவோ எழுதிட்டு அது காய்ற வெறுக்கி வெய் பண்ணி அத பிய்யாம எடுத்து அத ஒரு நோட்ல ஒட்டி அப்போ எவ்ளோ ஸ்லாம் ஃபுக்ஸ் ஃபில் பண்ணுவோ
ஆமா அதெல்லா அது இல்லாம நம்ம வந்து என்ன இந்த பேஜ நோட் இருக்குமல ரப் நோட் மாதிரி அந்த பேஜஸ் எல்லா எக்ஸ்ட்ரா இருந்தா அதுல இருந்து பேஜ் கட்டி சின்ன சின்ன நோட் எல்லா ஆக்கிருக்க நா
அ ஆமா அந்த நோட எல்லா இந்த பேப்பர்லா கட் பண்ணிட்டு அதே தனியா எடுத்து வச்சு அதே ஒரு நோட் ஆக்கி அதுல சும்மா எழு
ஆமா
காது ஆனா சும்மா எதாச்சு கிருக்குவோ
அது அப்பற இந்த ஃபோர் கப்ஸு அதல்லா செஞ்சு விளையா அ சரி ஓகே